வருதா இப்ப நா பாத்தியா
பதினொன்னு
ஆஹாடா இப்போ அந்த அப்ல வந்ச்சானு கேக்குற நா கட் பண்ணோன்யு
ஆப் எல்லா வர்லியே எனக்கு எது காட்லியே
அந்த டாஸ்க்கு காட்லியா ஒனக்கு
ஆஹா எனக்கு டாஸ்க்கு காட்டுது ஏ டாஸ்க்கு தா காட்டுது பைவ் டாஸ்க் அவைலபளின்ட்டு
ஆ அதா இப்பனா பண்ற இப்ப பதுனோ நிமிசோ ஆய்ச்சுனா நீ நா கட் பண்ற நீ
ம் உனக்கு அந்த ஃபைவ் டாஸ்க் ஏறிச்சா
ஆ அந்த ஃபை டாஸ்க் ஏறிச்சு நேத்தே பேசி முச்சிட்ட அத இப்ப மறுடி அசைன் பண்து ஆ ஆ அது எத்தன வா சும்மா தா அது கம்ளீட்டாஸ் குடுத்துன்ன வச்ச
ம்
டைமிங் ஓடினு இருக்கு மறுபடியு ரீப்ரஸ் குடுத்து மறுடி நியூ அசைன் டாஸ்க் குட்தனா வந்துரு
ம்
ஆதா இப்ப மறுபடியு பேசினுக்குற நீ இன்னா பண்ணு அடுத்த வாட்டி நீ போடு நா கட் பண்ணி கட் பண்ட்டுன
சேர் சேரி
அதல்லா வேலைையு போன்னா ஓ கொஞ்சோ ஒரு எனக்கு கொஞ்சோ ட்ரெஸ்சு த்து சொல்லா வீட்ல ஒரு அஞ்சாயிரோ குத்துனா ஒரு அஞ்சாயிரூபா வீட்ல குட்னா வச்சய ஒம்பதாயிரூபா இருஞ்ச்சுனா கூடோ
ம்
நா ஒரு மூணா ரெண்டாயிரோ எடுத்து நா கூட போதுடா எனக்கு ரெண்டாயிரோ போ வந்தா கூட அதுல ஒரு பெட்ரோல் போட்டுந்த வச்சுக்கய ஒரு ஆயிரூபாய்
எனக்கு அந்த பெட்ரோல் சவல் எதுவுமே இல்ல எனக்கு மாசோ மாசோ ஒரு மூணு சட் ட்டு மூணு பேண்ட்டு அது மட்டு பூச்சுக்குன்னா போது
மிச்ச காசு நா ரெண்டாயிரூபா ஒம்பதாய்ரூபால ரெண்டாயிரூபாசுனா ஏழாயிரோ வீட்ல குத்துனா கூட அவங்க எதனா பாத்துப்பாங்க பா்த்துப்பாங்க அதுலயே நம்ம கொஞ்சோ கொஞ்சோ சேவிங்ஸ் பண்ணி ஒரு ஹோம் தேட்டர் வாங்கலான்க்குற நானு
வாங்கி மாட்டி உடு
ஆ வாங்க பூர்விகால போய் கேட்டா பதுனோராயிரோண்றா
ம்
அதே ஆன்லைன்ல பாத்தா தொள்ளாயி ரூபா சி தொள்ளாயிரோ ஒம்பதாயிரோ ஒம்பதாயிரத்தி நானூத் தி தொண்ணூரூபா
வேணா இது போடு ஆஃபர் போடுவாங்க அந்த டைம்ல போ
அது இங்க அடகுத்து தெர்ல வசந்தன்கோ சத்யாலயோ
ஆ ஆ அதுதா அங்க போய்டு இங்க நீ ஆர்டர் கூட போடாது ஆன்லைன்ல போய் நேர்லே பாத்து எடுத்னா டிஸ்கவுண்ட் எதனா போடுவா எதனா ஸ்பெஷல் ஆஃபர் குடுப்பா
அதா அப்ப போய் தூக்கிணு வரலானுக்குற அது அது வலியு வேலைக் போனுமேன்னு பாக்கற அதுக்கெசறமே வேலைக்கு போ வேணா ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கி எ ரூம்ல செட் பண்டேன்னு வச்சிக்கியே கம்முன்னு பாட்டு கேட்டுனே த பாட்டு போட்டுட்டு ஜமுன்னு பாட்டு கேட்டுனு தூக்கின்னு இருப்பே
செரி வுடு சொல்லின்னா அவரு யாரோ ஜீவாண்ணா அவரு கூட போ போறனா
ம்
அ போனாலையா அவரு ஏதோ ந என்னவோ சொன்னா மறந்துட்டே
என்னது
எதோ வேலைக்கு போறாருரா அவரு கூட மட்டு தா வர சொன்னாரு உனக்கு எந்த வேலைய இருக்காதுடா நீ எனக் கூட வாடா அ சும்மா நா வேல சம்பளம் எல்லாமே ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு எத்துனுவாரு சம்பளத்தில இல்லாமே ஒரு நாளைக்கி
ஆஹ
சம்பளோ தனியா குடுத்துருவானுங்கோ
போட்ட தூர வாடா அது நா போட்ட திவான் தே
ஆ அதுதா சொன்ன அது என்னாமோ இதுல சொன்ன
ஆ கா எ காலேஜ் பக்கத்துல எ காலேஜ் பக்கத்துல ஒரு குடோனிக்குது
ஆ
அங்கதான வேல செய்றா அவ
அதா சொன்னா எனக்கு வேலை கூட குடுக்க மாட்டே நீ எனக்கு வேல கூட செய்ய தேவல்ல நீ வாடா நா உங்கையில சொன்னனா வேல செய்யணுன்ட்டு கூடவா சம்பளோ உனக்கு வாங்கி தரே அப்டின்னுரு போ போறனாய்ங்க
ம்
லீவு வுல்ல எட் நாள்தா லீவுங்கிறானுங்க என்னா கதன்னு தெர்ல
ஏது இந்த செம்முக்கு லீவா வுடப்போறங்க
அதா நீதா முடிஞ்சிச்சு ஆ நாளைந்து லீவு தா எட் நாள் தா
ஆ நாளைலிந்து லீவா அப்ப நாளைலிந்து வேலைக்கு போ போலக்கே
எங்க போறது எங்கேயுமே இல்லையே எட் நாள்ல எந்த இதுக்குன்னு வேலைக்கு போறது எந்த கணக்குல ஒரு ஒரு மாச உண்டுருந்தா கூட வேணா இதுக்கு போலா
ஆ
என்னன்னு பாத்துட்டு சூலூர்ல ஒரு பையங்கறா
ஆ டிமார்ட்ல கூட வேலைக்குதுடா அவைலபிளா
சம்பளோ தர மாட்டே நீங்கிறானுங்கா அவங்க
யாரே
அந்தப்பைய போனான்னா டிமாட்ல தா
ஆ
ஒரு மாசம் போண்டா ஆறாயிரரூபாகுஎனக்கு ஆறாயிரூபா ஃப்ரண்டுக்கு ஏழாயிர ரூபா அந்த மாதிதானா குத்தானுங்களே சம்பளமே தர்ல அவனுங்கோ சொல்ட் டைம் லீவ்ல போயிறானுங்க டுவல்த லீவ்ல
ஆ
தரவேல்ற அவ சம்பளோன்றா
ம் நீங்க ப ம் ம் என்னா என்னா பண்ணது இந்த டைமிங் தா இடிக்குது நமக்கு தெத்தா இல்லையா
ம்
அ
ரெண்டு மணின்றது தா வீட்ல சொல்றதுக்கே ஒரு மாரி இர்க்குது ரெண்டு மணினா
அ ஒரு பன்னெண்டு இன்னா கூட பரவாயில்ல
வந்துலா ஒரு முஅ பன்னெண்ரைக்கு வீட்டுக்கு வன்டா இம்மதியா தூங்கிட்டு காலேல இருந்து காலேஜ் கிளம்பி போவ ஏனா நா தூங்கறது விட்ல போய் தூங்கறதுக்கு பன்னெண்டு ஆயிது
நா பதினொரு மணிதா நிம்மதியா கூட துங்குவ நானு ரெண்டு மணிதா ஆ எனக்கு கரெக்டா இக்குது ரெண்டு மணி ஆனா வி ட்ல ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டு மணினா நா
உம் நானே எப்டி சொல்றது தெர்ல ரெண்டு மணின்ற நைட் ஷிப்ட்னா கூட சொல்லிக்கிலா பார்ட் டைம்மு ரெண்டு மணி வரையு
வீட்ல கூட சொல்ல நானு
உம்
ஆனாலே சரி இன்னு பாத்துக்கோ மு அந்த நம்பர் ஆனா வாங்கி வாங்கி வச்சிக்கிறே நானு
வெய் யூஸ் ஆகுங்க
அப்பதா இப்ப போ
உங்ளால போலன்ன சொல்றே அப்பரமா எப்பனா ஜூஸ் ஆகு
இப்ப போண்டா அதுதான மேட்டுற இப்ப காசு தேவப்படுதுலா கொஞ்சோ
என்னு சொல்ட்டு பாரு நா நீ சொல் நீ வா நீ போலான்னு சொன்னேனா நா வீட்ல கேக்ற
இது டைமிங் இது இத அத்ன மட்றா இதுதுன்ற
உம்
டைமிங் தானா ஒருத்த நம்ள வெறியாது அ நா அப்டேட்ல பசங்கக்கிறானுங்ளா போயிட்டானுங்ளா
அப்டேட் எல்லா கேட்க முடியாதுடா அவனங்க இருக்கிறானுகடா காங் கடைலே ன் அஞ்சி பேருக்குக்கிறானுகடா அந்த கடைக்கு எதுக்குடா
அவனுங்களு போ மாட்டறானு வெறியாவது அ ஆ
அஹ அவனுங்க எல்லா போமாட்டானுக
ஆ அப்டியே கடையிலே கலாம்
ஜாலிய இல்றாங்க சும்மா உக்காந்தான ஆகுது அவ அவ எத்தன வருவா போயிட்டு வாங்கிட்டு வந்தா கூட பொருள் வாங்கற இருந்தா கூட அவங்க போவா கார் எத்தனம் போயி கார்ல உடே ட்ரென்ல போயிட்டு வாங்கி வாரி போட்டு வந்துருவா அவள்தா அவனு ஃப்ரெண்டு எத்து வந்து காலேலே வச்சிருவானுங்கோ அது எடுத்து வக்க கூட வேல இல்லே அப்டியேதா இருக்குது வெளியேடுத்து தூக்கி தூக்கி போட்டு வச்சிக்கிறானுகோ யாரு கடிக்க வரமாட்டானுங்க எத்து பாப்பானுக ஏனா செக்ஷன் உள்ள இருந்தா கூட பரவாயில்ல எத்து காட்ற வேலையாவது இருக்கு எத்துக்காட்டது கூட இல்ல வந்தா மாத்தி வச்சிக்கிறானுக இதுவு உள்ள எடுத்து போறானுங்கர பில்லு போறாங்கு அவளதான்
அது மாரி எத்தல வேலை இப்பலா மஜாவா இருண்டா
இருக்கு எங்கேட்டேயா அவனுங்களே போய் இதுவாறானுங்கோ அது உன்னே இங்க ட்ரெஸ் பச்ச கடை இல்லயா சூப்பர் மார்க்கெட் அந்தமரி போய்லான்னுதா இங்ற ஹா பிரண்டு கிட்ட சொன்னா என்ன சூப்பர் மார்க்கெட் பாதா போய்லான்டு
அ
அவ் ஹோட்டல்ல வேலச் செஞ்சிகிருரானா
இங்க வ இன்னா வாயில
ஹோட்டல்ல திருவ திருவள்ளுர்ல ஏதோ ஒரு ஒட்டல சொன்னா
இன்னா வேல
பில் கவுண்டர்ல
ஆ
பில் கவுண்டர்ல ஆ ஒ ஓனவர் எல்லா பில் கவுண்டர்ல இருப்பா இல்னா உள்ள போய் வேல செய்வா உள்ள வேலைையெல்லா வந்து சப்ளை பண்ணுவா
ஆ
எல்லா வேலை செய்வாங்க அவங்க தெரிஞ்சா அவ தெரிஞ்சண்ணுதானே
அ
உள்ளே வேல செஞ்சட்டு இருப்பா பார்ட் டைம்லா போறா அதா பதி மூணாயிர ரூபா அவனுக்கு தோன்ற டைம்ல காலேஜ் முடிச்சுட்டு போவா
ம்
பன்னெண்டு மணிக்கு போவா போயிட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு டைம்ல ரெஸ்டா இருக்கு சாப்ட வரவங்களா அவ்ளோதா அந்த டைம் முஞ்சோன்னா நைட்டு அதுவரைக்கு ஒக்காந்து தா இருக்க போறா உள்ள அவங்க சமைக்கிறதுக்கு கூட அவங்க வேல இல்ல சும்மா ஒக்காருறதுதா சமையல்லா அவுங்க பாத்துப்பாங்க
ம் அதுன்ன எங்கனா போகணும்னு யோசிக்கிறே எங்கேயு போ முல்ல சேல்ஸ் மேன்னு ஆவடியில ஒரு கட இக்குது சீனியர் மத்த வேலைக்கி அப் னும் பண்றா ஆனா சேல்ஸ்மேனு அங்க வேல கட பெரிய கட
என்னா பொருளு சேல்ஸு
ட்ரெஸுடா
ட்ரெஸ்ஸஸ் எப்டி கடையில் ட்ரெஸு விக்கணுமா இல்ல எத்துனு வந்து நம்ம இது பண்ணணுமா
கடையில கடையில ட்ரெஸ் விக்கணு சேல்ஸ் அப்டேட் மாரி எத்துக்க தருவானுங்களா அது மாரியா
ஆ
அதா செரின்னு சொல்லிட்டு நா தெரியலயேனு பாத்துன்னுக்குறே அ
ட்ரெஸு கட கூட பெஸ்டு
எங்கனா போனுடா இப்பதைக்கு வெறுப்பா இருக்குடா எனக்கு காசு தேவ படுதுடா வீட்லயு கேக்க முல்ல ம்
நா வீட்லயே கேக்கறது இல்ல அவங்களா ட்ரெஸ் எடுத்து குடுத்தா தா உண்டு ட்ரெஸுங்குற பேச்சே இல்ல
டைட் ஆகி போச்சுடா ட்ரெஸ்ஸு ஒரு வருஷமா போட்னு இருந்தேனா டைட் ஆகி போச்சு எனக்கு டிரரெஸ்ஸு
ச்சே அஞ்சு செட்டு முடிஞ்சிடுச்சு ஒன்னு கா பேண்ட் கூட காலுள்ள எறங்கமாட்டேன்து
டைட் ஆயிட்டு வெறுப்பா இது எதோ போட்னு எத போட்டுன்னு போறதுனே தெர்ல அப்டிகிறே நா மாத்தி மாத்தி எதனா ஒன்னு ஃபஸ்டு எல்லா அஞ்சு செட்டு ஆறு ஏழு செட்டு இருந்தது
ம்
ஆ ஒரு நாளைக்கு ஏழு சட்ட
ம்
அத அப்டியே திருப்பி திருப்பி போட்னு போவே வாரோ முடுஞ்சு போச்சுனா இப்போ ட்ரெஸ்ஸு போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு ஒரு மாரி டைட்டாகி போச்சி வெறுப்பாக்குது ட்ரெஸ்ஸே எடுக்க முடியல ட்ரெஸ் ஒரு நாள் செட்டா எடுத்தனா தா கரெக்டா இருக்கு அதுதா வேலைக்கு எங்கனா போலானு பாக்குறே கெடைக்க மாட்டுன்து
ம்
அவனு சொல்லவு மாட்றான் அங்க போயி கேட்டா தெம்பு இல்ல அத முடிச்சே அதே பேசாம அப்டேட்ல அப்டேட்ல கூட நிறைய பேர் வேண்டா
டேட் எல்லா வேல இல்றாங்கங்க
அப்டேட் என்ற பாரு கிருஷ்ணால ஆ
நீங்க லோக்கல்லயே போ கூடாது எங்கையாது வெளிய போனும்டா
அது தா போக கூடாது ஆளு கேச்ச இங்க தா கொஞ்
தெரியாது டா அப்படியே இருதுறுவோம் இங்கே
டேய் நெட் கடைகள பாரு நெட் கடைகள பாரு ஓய்யா பேசு
நெட் ஏ கிடைக்கல
டங்கடங்க இந்த
நெட்டு எல்லா கரெக்டா கிடைக்கு நீ இதுவாயி இருக்குது போட்டுக்குது வேகம் போட்டுக்குது
அதான்ன போன சரி என்னா பண்ணதுன்னு தெரியாம அப்படிய உக்கா வே வேலைக்கு எங்கன்னா போத்தா இலட்டு வீ ட்டலே இருக்கலாமா வீட்டலே இருந்தாலு வேறு பாதா இருக்குது
இப்ப எனக்கு எட்டு நாள் என்ன தெரியூமாட் தொன்து எட்டு நாளைக்கு நா வேலைக்கும் போ முடியாது வீட்டுல தா இருந்த ஆனும் வீட்டுல இருந்தா பிரோஜனமே இல்ல
ஆ
இப்ப அந்த எட்டு நாளு எப்டி ஓட்டுறதா இல்ல எங்கயாச்சு வேலைக்கு போறதா ஒரு கதையும் ஒன்னும் புரியல
உ ஃப்ரெண்ட் யாராச்சும் அங்க யாருமே இல்லயா அங்க யாரிட்ட கேழு ஓ சீனியர் கிட்ட யாருகிட்டனா
சீனியர் எல்லா அவுங்க அவுங்கதான பிசினஸ் தானே அவுங்களுக்கு ஒருத்தரு எனக்கு தெரிஞ்சவங்கல்ல ஒருத்தரு இவாண்ட் எடுத்து நடத்துரவரு
ஆ
இன்னொருத்தரு டிரைவர்ரு கார் வச்சுருக்காரு அதனாலடிரைவரு ஃபோர்த் எனக்கு எல்லாருமே போர்த் இயர் தா தெரியும் தேர்ட் இயர் செகண்ட் இயர் எல்லா எனக்கு தெரியாது
ஆ
அதுவு அந்த போர்த் இயர்லயே மெக்கானிக்கல் தா தெரியும் எல்லாம் ஓன் பிஸ்சினஸ்ஸு
அப்ப அந்த ஈவன்ட் எத்தன எத்த அங்க கேளு நமக்
அவுரு வந்து ஃபுல்லா அவ ஃப்ரெண்ட்ச வச்சு தான பண்றாரு அவரு அவருக்கு நா இது பண்ணி அவர் கரத்த கிளாசே அவர்கள கேட்டு பாத்துனு சரிடா தம்பி பாத்துட்டு சொல்ற நானு எடம் ஆவடி தா அவரு பாத்துட்டு சொல்ற மேனாரு ஈவன்ட்டு அவரு இங்க காலேஜல கூட அவரு தா பண்ணாரு ஸ்கூல்ல எடுத்து பண்றதுக்கு பேசிட் இருந்தாரு
ஆ
அவருக்கு கெல்லா இதுல்லா பிரச்சன இல்ல அவுங்க வீட்லயே சி நல்ல வெய்ட்டு
ம்
அவருக்கு ஒரு காரு குடுத்துக்கறாங்கோ
ஆ
கார் வச்சுனுக்காரு காலேஜ்க்கு கார்ல வருவாரு போர் அடுச்சா ஆக்டிவா எத்துனு வருவாரு
என்ன காரு
என்ன காரா
ம்
அ அனுப்ற இரு
சேர் சே இப்ப அனுபாதே கட் ஆய்ட போது ஆ ஆ பேசாம இந்தோ இங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இங்கே போயிட்டுஎனா வேல கீழ கேட்டு வையி நோட்பண்ணற வேல அதுமாரி எனா பாக்கலாமானு கேளு நாளைக்
எங்க கூட்டுர்ல இருக்தா
இதோ எங்க வீட்டு எதர இக்குதே நாலு கம்பெனி
ஆ
அங்க பொய்ட்டு எதனா லிஸ்ட்டு கிஸ்டுஎடுக்கற மாரி எனொ லோடு எத்துறது ஏத்தனா ஏத்திகிறாங்க அது மாரி எதுனா கேகலாமானுகிறே பார்ட் டைம்ல கெடக்குமானு எ பேறமாகிட்டே என்னா சொல்ற
இப்போ நீ போற மாரி நெனச்சுக்கோயெ ஒரே ஒரு போன் அடி நா கெளம்பி வரெ
எங்க நீ எங்கேயு கேக்க மாட்டே நா ஒருத்த எல்லா எடத்துலயு கேட்டு கேட்டுதா வரே டைமிங் தா செட் ஆக மாட்டேன்து
எங்கடா எனக்கு பசங்க தான்டா அவனுக்கு மட்னாகு வேலக்கி போய்னுக்குறான்க எ காலேஜ் பசங் கூட இல்லே எங்பசங்க யாருமெ வேலக்கி போல்றா எல்லா இந்த மாரி லோக்கலந்து வந்த பசங்க தா போறானுங்கோ
அ